கேக்குதா நண்பா
டேய் எனக்கு ஒரு சந்தேகண்டா நம்ம ஸ்பேஸ் பத்தி அவங்க பேசுறோம்ல்ல
ஆமா
மூணு மாசு இந்த க்ரகோ அப்புறம் பிளாக் ஹோல் இதெல்லா ஆனா ஒரு ஃபாக்ட் தெரியும் ம மனித கடலோட அடிப்பகுதியு இன்னு முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கா அதாவது ஆமான்டா அதாவது நம்ம பிளானட்லயு இருக்கற ஓஷன் இன்னும் நெறைய இடங்கள் மிஸ்ட்ரியா தா இருக்கா
ஓ ஆமாடா அதுதா எனக்கு ரொம்ப மைண்ட் ரீவிங்கா தோணுது இப்ப செவ்வாய்க்கு ப்ரோவர் அனுப்புறோ ஆ விண்வெளிக்கு கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரோ சிக்னல் அனுப்புறோ ஆனா நம்ம கடகத்துக்கு இப்ப கடலோர சில பகுதியில ஏ ஒண்ணு முழுசா தெரியல அத நம்ம உலகத்துல இருக்கிறது
நீ யோசிச்சுப்பாரே நீ ஒரு விமானத்தில கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்க அது மேல இருந்து அமைதியாதா இருக்கு ஒரு ப்ளூன்னு கலர்ல ஆழமா இருக்கு அழகாகவு இருக்கு ஆனா அதுக்குள்ள கீழ போக போக ஒரு வேற உலகமே இருக்குடா
கரெக்ட்தா நூ நூறு மீட்டரு அப்புற ஐநூறு மீட்டரு ஆயிர மீட்டரு க்கு போக போக சன்லைட்டே வராதாமே அங்க பர்மனன்ட் நைட்டு அதாவது இருவத்தி நாலு மணி நேரமு இருட்டு தா இருக்குமாமே
ம் இது தாண்டா எனக்கு ஷாக்கா இருந்துச்சு நம்ம இரவு பத்து பத்து நிமிஷோ கரண்ட் போனாலே டார்ச் தேட்றோ ஆனா சில உயிர் வந்து கோடிக்கணக்க கோடிக்கணக்கான வருடம் முழு இருட்டுலதா வாழுது ஒரு சின்ன லைட்டு கூட இல்லல்ல
ஆமாடா அப்போ நேச்சரோட அ லெவல பாரு அங்க இருக்கிற சில மீனுக்கு கண்ணு கூட ப்ராப்பரா இருக்காது ஆனா பாக்கா பாக்க லைட்டு இல்ல அதனால எவாலுரேஷன் மேல மாரி அடாப்பாயிருக்கு பாத்தியா
டேய் அது பேரு வந்து அதாவது இன்னொரு முக்கியமான விஷயோ இருக்கு ஆங்குலர் ஃபிஷ்னுு ஒன்னு இருக்கு பாத்துருக்கியா
ம் ஆமா அந்த ஆரர் மூவி மாதிரி இருக்கிற மீன்தான
ஆமான்டா அதேதா அதோட தலை க்கு முன்னாடி ஒரு லைடு பல்ப் மாரி இருக்குமா அது உண்மையிலயே ஒரு லைட்டு அது வெளி சொன்னா இருட்டுல வேட்டையாடுமா
ஓ அப்போ கற்பன பண்ண அப்போ மனுஷ ஆ இப்ப இருக்கிற மனுஷ வந்து மின்சாரத்த பயன்படுத்தி இந்த லைட்டெல்லா கண்டுபிடிச்சு முன்னாடியே
அப்ப முன்னாடியே ஒரு மீனு பாடியில லைட் அது வந்து வாங்கறக்கு அப்போ சில சயின்ஸ்லயே ஓவர்டேக் பண்ணிடு போலயே
டேய் இன்னொரு இருக்கு கடலோட ஆழமான பகுதில மெரினா ட்ரெச்சுன்னு ஒண்ணு இருக்கு
ஆமா அது ரொம்ப ஆழமாமே ஆழம் இல்ல
ரொம்போ டீப்ன்னு சொல்லவே முடியாது மவுண்ட் எவரெஸ்ட் த எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ட்ரெஞ்சுக்குள்ள போட்டாலு இன்னு தண்ணி இருக்குன்டா
ஓ என்ன
அதாண்டா ஸ்கேல் நம்ம மேப்ல பாத்தா புரியாது ஆனா ரியாலிட்டிலா வரும்போது ஏலியன் வேல்டு மாரி இருக்குடா
டேய் அங்க பிரஷர் எவ்வளோ தெரிமா
சொல்லு
ம் சர்ஃபேஸ்ல நம்ம ஏர் ப்ரஷர் இருக்கும்ல
ஆமான்டா
அத விட ஆயிரோ மடங்கு அதிகோ அதாவது சாதாரண ஒரு சம்ரைன் அ க்ரஷ் ஆய்டு
ஓ அதனாலதா வந்து இன்னு டீப்சில வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்பவே கஷ்டமா இருக்கு போல அதே மாரி ஸ்பேஸ்க்கு போறதுக்கு டீப் சீக்கு போறதுக்கு சில விஷயத்துல காம்படிஷன் மாதிரி இருக்குன்டா
ம் ஆமா இப்போ ஸ்பேஸ்ல ப்ரஷர் இல்ல அது மாரி கடல் அடில அது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரு ரெண்டுமே டேஞ்சரஸ் தா இல்ல
ஆமாண்டா நீ ஒரு விஷயத்த யோசிச்சிப்பாரு இந்த ஆழமான கடல்ல இருந்து ஒரு புதிய உயிரினோ கண்டுபிடிக்கறாங்கனா என்னவா இருக் கோ எப்படி இருக்கு
அது சாதாரண விஷ்யோடா ஆ இப்ப கூட ஒவ்வொரு வருஷமு புதிய ஸ்பேஸஸ்ஸ கண்டுபுடிச்சுட்டு தா இருக்காங்க நண்பா
அதுதான்டா எனக்கு ஒரு மாரி ஆச்சரியமாவே இருக்கு நம்ம பிளானெட்லயே இன்னு நறைய தெரியாத உயிரினங்கள்லா இருக்குல்ல
ஆமாடா அதனாலதா விஞ்ஞானிகள்லா சில நேரோ சொல்லுவாங்க கடன்தா எத் போர்ஷன் வைஸ் எர்த் இஸ் எர்த் லாஸ்ட்டஸ் ரோல்ஸ்ட்டர் அது வந்து அவுங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நண்பா நம்ம ஆங்கிலத்த தவிர்ப்போ
சேரி சேரி நண்பா அதே மாரி நம்ம ஏரியால புதுசா ஷாப் ஓபன் பண் ஆனா தெரியு ஆனா பிளானட்ல புதுசா ஒரு உயிரினோ இருக்குன்னு தெரியாம இருக்கோம்ல
உண்மதா அதுதா ஹியூமன் நேச்சரு இப்போ அதுக கிட்ட இருக்கற மிஸ்ட்ரிய விட தூரத்துல இருக்கற யா அதிகமா கவனிப்பாணுந்தா
அதுவு செரிதாண்டா இன்னொரு ஃபேக்ட் சொல்ற ஓஷன் ப்ளோர்ல மவுண்டெய்ன் இருக்கு வேல்கனோஸ் இருக் க்கு அதுக்கப்பறோ வந்து இந்த வேலிஸு இருக்கு இந்த ரிவர் மாதிரி ஸ்ட்ரக்சர் கூட இருக்குடா
ம் நம்ம நெனக்கிற மாரி ஃப்ளாட் கிரௌண்டு இல்ல அதுவு ஒரு வேல்டு தா
ஆமால நீ இதையு இதையு யோசிச்சு பாரு ஒரு நாள் வந்து கடல் தண்ணி எல்லாமே முழுசா ட்ரெய்ன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகு
ஆ அப்போ நீ என்ன சொல்ல வர
அதாது பூமியில இருக்குற பெரிய நிலப்பரப்பு வந்து தெரிய வருடா நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மலைகள் இருக்கும் கேனியன்ஸ் இருக்கும் அப்புறம் கிளிஃபுல்லா இருக்குண்டா
ஓ அப்போ ஆன மக்கான் போடே சில நேரோ ஓசின் வாட்டர ஒரு கர்டைன் மாதிரி அதுக்கு பின்னாடி
ஒரு சின்ன ஒரு பிளானட் மறைஞ்சிருக்கு மாதிரி எனக் இது தோணுது நண்பா
கரெக்டு டா நீ சொல்றது
டே இப்போ நம்ம விண்வெளில ஏலியன் இரு காதுன்னு தெரியாது ஆனா ஓசின்ல வயந்து கிரியேஷன் இருக்குமா அது கன்ஃபாமா
அதான் சில ஆழமான கடல் மீன்கள்லாம் பாத்தா ஏலியன விட ஏலியன் மாதிரி இருக்கும்டா
ஓ டேய் இதுல ரொம்ப பிடிச்ச ஷர்ட் என்ன தெரியுமா
சொல்லுடா என்னது
இந்த பிளானட்ஸ்ல பாரோ ஆனா நாள்தோறு இந்த பூமிய நடக்குறோ ஆனா இந்த பிளானட்ட இன்னு நியூஸா தெரியவே தெரியாதுல நம்மளுக்கு
ம் ஆமான்டா அதுதான் ஒரு ஆச்சரியமேடா
ம் அதுதா ம்
சில பேரு ஒலகத்துல புதுசா எதுவு இல்லன்னு சொல்லுவாங்கடா
ஓ அப்போ ஆனா ஈது ஏன் க்கி
நம்ம ரியாலிட்டின்னு பாக்கும் போது நம்ம தெரிஞ்சதுக்கு ஒரு துளி தான்டா தெரியாதது ஒரு கடல் அளவுக்கு இருக்குடா
உம் நெட்டடி கடலுந்தா
ஏ அதனால அதா இந்த அறிவுக்கு வந்து எல்லையே இல்லன்னு சொல்லுவாங்கடா
கரெக்டா ஒரு மிஸ்ட்ரிய சால்வ் பண்ணினா அதுக்கு பின்னாடி பத்து மிஸ்ட்ரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு நண்பா
ம் நீ சொல்றது சரி தா மனிதன் வந்து நிலவுக்கெல்லா போனா அதுக்கப்புற பக்கத்துல இருக்கிற கிரகங்களுக்கு வந்து ரோவர் அனுப்புனா அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவுலா உருவாக்கிருக்கோல
ஆமா நண்பா ஆனா இன்னு ஓசைல ஓட சில பகுதிய ஃபுல்லா மேப் பண்ணிக்கறானுக
அத நினைச்சா என்ன தோணுது தெரியுமா உனக்கு
ம் என்ன நண்பா
உலக நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரியது ரொம்பவே அழகானது ரொம்ப மர்மமானது தான்டா
ஆமா நண்பா அதனாலதான் வாழ்க்கை போர் அடிக்காது ஏன்னா கேள்விங்க முடிஞ்சாதா அட்வெஞ்சர் முடியு இப்போ மனுஷ கேள்வி இன்னு முடியல கரெட்டா
சரிதான் நண்பா அதே மாறி நம்ம ஆழமான கடல பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோ இல்ல ஒரு விஷய யோசிச்சுப்பாரு இப்போ நீ நைட் ட்டு பன்னெண்டு மணி கடற்கரையில நின்று கடல பாத் த்துட்ருக்க வச்சுக்கோ உ முன்னாடி அமைதியா வந்து ஆனா அலை எல்லா மட்டு வருது ஆனா அந்த அலை கு கீழ ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா
அதுதான்பா அதுதா இந்தா கடலோட ரியல் பவரே அது எல்லாத்தையு ஹைட் பண்ணி வச்சிருக்குது நம்ம நம்ம மேலந்து பாத்தா வெறு நீல கலர்ல்ல ஒரு தண்ணி மட்டு தா தெரியு ஆனா அது அந்த தண்ணிக் கீழ கம்ப்லீட்டா வேற ஒரு ஏ க்கணுங்களா அதுதா நம்ம பார்வை வெக் வெக்காம இருக்கு
நீ இதையு கற்பன பண்ணிப்பாரு ஒரு லிஃப்ட்டு இருக்குது அது நேரா கடலோட அடிப்பகுதிக் வரைக்கு போகுதுன் வெச்சுக்கோ நம்ம அத ஏறி கீழ போறோ முதல்ல சூரிய வெளிச்ச தெரியாது மீன்ல்லா தெரியு அதுக்கப்பறோ ஆ கலர்ஃபுல்லான ஒரு உலகமே தெரியுண்டா முழுசா
ஆமா நண்பா ஆனா கொஞ்ச கொஞ்சமாக்கு போக போக அ இந்த வண்ணம் வண்ணப்பற வண்ணம் வரைய ஆரம்பிக்கும் நண்பா இதே ரெட் கலர் மொதல்ல கானாமா போகு அப்பற ஆரஞ்சு யெல்லோ கர ரெட் ஃபுல் டார்க் நண்பா
அதே மாதிரி இன்னொரு முக்கியம் ஒரு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான விஷ்யோ என்னன்னா நம்ம வாழ்க்கையில இருட்டுன்றது வந்து வெளிச்ச இல்லாத இடம்தானே ஆனா டீப்சியில டார்க்னஸ்ஸே வாழ்க்க அதே மாரி அங்க பிறக்கற உயிரினோ வந்து சன்லைட்ட பா்த்துருக்காது
ம் இன்னு சொல் போனா நண்பா நீ பெரஞ்சச்சூர்ல எறங்கு ப்ரோ இன்னைக்கு வரைக்கு சகுல பாத்ததுல்ல ஆ நிலாவ பாத்ததுல்ல வானத்த பாத்ததுல்ல நட்சத்திரத்த பாத்ததுல்ல உலகமே இருட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகல்ல இருந்து உயிரினங்கள் வாழுது
அதுவு சரிதா நண்பா சரி நண்பா நம்ம நாளைக் பேசலா நண்பா
சேரி நண்பா நாளைக்கு பேசலா